கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க சாப்டீங்களா
சாப்ட்டே தோழி நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே தோழி டீ லா குடிச்சாச்சா
குடிச்சாச்சு தோழி நீங்க குடிச்சாச்சா
ஆ குடிச்சாச்சு தோழி என்ன சாப்ட்டீங்க நீங்க
நானா மதியான வந்து சாம்பாரு மீன் வறுவல் தோழி நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா தக்காளி சட்னியு கோவக்கா பொரியல் அப்பற சொல்லுங்க உங்க ஸ்கூல் லைப் பத்தின ஒரு டாபிக்க பேசலா ஸ்கூல்
இப்ப பேசலா பள்ளி பள்ளிக்கு போகும்போது வந்து நல்லா அது ஒரு கால நல்லா சந்தோஷமா இருந்துச்சு நண்பர்களோட விளையாடும் போது பேசும்போது அந்த ஆசிரியர் வந்து திட்டும் போது அவங்க சின்ன சின்ன இது அது என்னது வீட்டு பாடம் கொடுக்கும்போதெல்லா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு அப்போ இப்போ அதெல்லா நெனச்சா கொஞ்சோ சந்தோஷமா ருக்கு அந்த நாட் க்குள எல்லா நம்ம வந்து இது பண்ணிட்டோமே இப்போ அது வராது மறுபடியு அந்த நாட்கள் கழிச்சு
ஆமா தோழி இப்பெல்லா நறைய குழந்தைங்கல்லா ஸ்கூலுக்கு போம் போது பள்ளிக்கூடம் போம்போது பா பாத்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக் குது அந்த டைம் நாங்களும் இந்த மாதிரி போயிட்டு இருந்தோமே அப்பல்லா எங்களு அந்த அவ்ளோ இதா இருந்தது இல்ல ஸ்கூல் எப்போ லீவ் விடுவாங்க அந்த மாறி இதுல தா இருந்தோ இப்போ எல்லா கொஞ்சோ நெனைச்சாலே கொஞ்சோ ஃபீலா தா இருக்கு
ஆமா தோழி அந்த கா அந்த அந்த பள்ளிக்கூட நாட்களே அது வேற விதமான அழகிய நாட்கள் தா சொல்லணு ஏன்னா அப்போ எல்லா நம்ம நண்பர்களோட சுற்றுலா கூட போவோ அப்புறோ ஆசிரியர் வந்து நல்லா இது பண்ணாங்க டி இது அது பாடம் எடுக்கும்போது கூட நல்லா சந்தோஷமா இருக் ஹலோ
ஆ சொல்லுங்க தோழி பின்ன பின்னாடி என்ன சவுண்ட் உங்க வீட்ல
அது கொழந்தைகள் தோழி தெரியாம சவுண்ட் வந்துச்சு
சேரிங்க தோழி அத்தா எங்க பள்ளிக்கூடலயையு அந்த மாறி தோ பசங்க பொண்ணுங்க ஒரே மாறிதா நாங்க படிச்சோ எட்டாது வரிக்கும் அது ஒரு மாறியா ஜாலியா ஜாலியாதா இருக்கும் ஆசிரியர் அடுத் ச்சா அடிச்சா கூட எங்களுக்கு அந்த டைம் அ அந்த டைம் ல வந்து நாங்க ஆசிரியர் திட்டிட்டு இருப்போ அதெல்லா இப்ப நினைச்சாலே அவங்களாலதா நாங்க இவ்ளோ இவ்ளோ பெரிய ஆளா வந்திருக்கோமேன்னு கொஞ்சோ சந்தோஷமா இருக்கும் அதெல்லா நெனச் சாலே அந்த டை அந்த அப்போ அந்த டைம்ல எங்களுக்கு தெரியாம போச்சு ஆசிரியரோட இதுல்லா இப்
கண்டிப்பா கண்டிப்பா அது அவுங்க வந்து அவங்களுடைய இதெல்லா அவுங்க அனுபவத்த சொல்லும் போது நம்மளுக்கு வந்து அப்போ வந்து அது கேலியா கிண்டலா தெரிஞ்சது ஆனா இப்ப வந்து அத நெனைச்சு பாக்கும் போது அது அவங்களோட அனுபவத்த சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம அந்த எடத் துல வந்ததுக்கு அப்றோ நமக்கு தெரியிது இந்த மாறி அவங்க கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்களே நம்பளும் அப்டிதானே சொல்ட்டு
ஆமா தோழி கண்டிப்பா எங்க கொழந்தைங்கல்லா இப்ப பள்ளிக்கூடம் போம் போது எங்களுக் சொல்லுங்க எல்லாமே ஞாபகம் வருது புதுசா இருக்கிற புட் சரி ஏன்னா இந்த இப்போ இருக்கிற பள்ளிங்கல்லா கொஞ்சோ புதுசாவேதா இருக்கு படிப்பா படிப்பு இருக்கட்டும் கல்வியு இருக்கட்டும் இப்ப சிஸ்டம் வேற மாறி போச்சு அந்த மாறில்லா இருக்கு இருக்கட்டும் அதெல்லா அப்டிதா இருக்கு
இப்ப கண்டிப்பா கண்டிப்பா தோழி அப்புறோ தோழி நீங்க எத்தனாது வரைக்கு படிச்சிருக்கீங்க